வணக்கம் தோழி
தோழி வணக்கம்
நலமா இருக்கேன் தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா இரவு சாப்பாடுல்லா முடிஞ்சிங்களா
முடிஞ்சிது தோழி கணவர் இன்னு வர்ல வர நேரோ
ம்
எந்த ஆஃப் பண்ணனும் தோழி அங்க எல்லா இரவுகள் நே ம உணவெல்லா முடிஞ்சிதா
ஆ இரவு உணவுல்லா முடிஞ்சி எல்லா படுத்துட்டாங்க தோழி ஆ
அப்டிங்ளா
இப்ப தோழி ஆமா தோழி இப்ப நம்ம சிறு வயதுலல்லா பாத்து சிறு வயதிலெல்லா பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுலா போயிருப்போ அதாவது ஆ ஆ ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுதா நமக்கு சுற்றுலா அப்டிங்கிறது ஆரம்பிக்கிறது அதுக்கப்றோ நம்ம வந்து ஒரு படிக்கிறப்பயோ அப்றோ நம்ம ஃப்ரெண்டுங்களுடையு அதுக்கப்றோ ஆ கணவர்னு வந்துட்ட கணவர் கூடல்லா ஜாஸ்தி போயிருக்க மாட்டோ நம்மளோட ஆ ரிலேஷன் இந்த மாரிதா நா ம் நம்மளோட சொந்தக்காரவங்க இவுங்களோட தா நம்ம வந்து சுற்றுலா எல்லா போயிருப்போ ஆ அது மாரிலா நீங்க போயிருந்து உங்களோட அனுபவத்த கொஞ்சோ சொல்றீங்களா
ஆ சொல்ற தோழி இந்த மாரி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா எங்க நம்பலக்கூடையே திருச்சில வந்து புதூர்னு இருக்குது ஸ்கூல்ல அது நாலாது கா அஞ்சாவதோ படிக்கையில போயிருக்கே எயா வயசுக்கு எம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுல போயிருக்கே அப்ப பாத்தீங்னா பதினஞ்சி ரூபா டூரு அந்த பதினஞ்சி ரூபா குடுத்து போறதுக்கே எங்க வீட்ல வழி இல்ல அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்ப அந்த காலத்துல பதினஞ்சி ரூபாங்குறது நம்ம இப் இப்ப இருக்கற காசுக்கு மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரோ அப்பூடி அந்த பதினஞ்சி ரூபாங்குறது அப்போ ஒரு பெரிய காசு இல்லையா அதா ஆயிரத் தொள்ளாயிரத்தி எம்பதுலல்லா ஆனா அவ்ளோ ஒரு இதா இருக்கு எம்பதா எம்பத்தஞ்சுல அப்டி பாத்தீங்னா அப்ப பாத்தீங்னா பிள்ளைங்களோட அஞ்சாம் வகுப்பு படிக்கையில இப்ப ஸ்கூலுக்கு போனா இப்ப கொழந்தைங்களா இருக்கீங்க அங்கெல்லா போ போக் கூடாது இங்க போக் கூடாதுன்லா சொல்லி வீட்ல விட மாட்டாங்க அப்டியே வகட் குடுத்தாலு அது பதினஞ்சி ரூபா குடுக்கறது சமையோல்லா எங்க வீட்ல அஞ்சு கெழந்தங்க அப்டிங்கலே எல்லா செலவெல்லா பாத்துட்டு இதெல்லா பண்னையில கொஞ்சோ கஷ்டம் தானே குடும்பத்துல அதெல்லா இருக் இழுத்து புடிச்சி சண்ட அடிச்சி அம்மா கிட்ட வாங்கி அவுங்கள்ட வாங்கி வீட்ல வேல செய்யறவங்கள்ட போயி அம்மாட்ட வாங்கி குடுக்க சொல்லி அப்டி இப்டின் பிச்சி புடிங்கி போயிட்டே தோழி போயிட்டு அதெல்லா ஒரு அனுபவோ பொய்ய சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை எல்லா எங் கூட வந்தது கவிதானு ஒரு பொண்ணு
ம்
எல்லா நெறையா அவுங்க வீட்ல கொண்டாந்து குடுப்பாங்க அதெல்லா நாங்க எடுத்து தெரியாம சாப்டுறது வைக்கிறது சண்ட போடுறது பஸ்லயே தெரியு தேடிகிட் அழுகும் தீணிய காணோ நாங்கலா எடுத்து சாப்புட்டுட்டு தெரியாம கவரத்துக்கி பை குள்ள வச்சுருவோ அதெல்லா இப்ப நினைச்சாலே எனக்கு சிரிபாதா வருது அதெல்லா இன்ன வரைக்கு நாங்க யார்டயு சொல்லிக்க மாட்டோ நாங்க எங்க குள்ளயே அப்டியே பேசிப்போ அது ஒரு இது எப்ப பாத்தாலு நாங்க அதெல்லா சொல்லுவோ ஏ கவிதா தீனி நெறைய வச்சிருக்கு போய் ஏன்னா அவங்க அப்பா வந்து தாத்தா வந்து கணக்கு புள்ள வந்து அப்ப வந்து ஹ அந்த ஊர்ல பெரிய கணக்க புள்ளையா இருப்பாங்க அவரு அப்டிங்கல நெறைய கொஞ்ச நெறைய தீணி எல்லா அவுங்க கொண்டந்து பொட்டணோ பொட்டணோமா குடுத்துட்டு போனாங்க அப்டிங்ல அந்த ஒரு அனு போவோ அது வந்து சின்ன பள்ளி பருவங்கல பத்து வயிசு தா இருக்கும் அப்ப அதெல்லா வந்து ஒரளவு இதுதா ஞாபக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் டூர்ரு தா அது என்ன ஊருன் கூட தெர்லங் தோழி அது மறந்துட்ட அதுக்கப்றோ ஸ்கூல்ல வந்து கொஞ்சோ பத்தாது படிக்கைல பதினஞ்சு வயசு இருக்கேல்ல ஒரு டூர் போனே மிளகு பாறன்னு ஒரு ஊர்ல அங்க ஸ்கூல்ல அங்க டூர்ரு போனது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி இந்த மாரி விவேகானந்தர் பாற இந்த மாரி அதாது பட பாடத்துல வர்ற அந்த இதெல்லா போய் வரலாறு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதல்லா காமிச்சாங்க அப்ப வந்து அந்த சு சுற்றுதாலாத்தல அந்த விவேகானந்தர் பாறை இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு டெவளப் இன்னிக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி எல்லா நா இப்ப போயிட்டே ஒரு பத்து வருஷ இருக்கும் அதுக்கப்பற ஊருக்குள்ள ஒருத்தங்க பஸ் புடிச்சு பாபுன்னு ஒருத்தர் டூர் கூட்டு போனாரு அப்போ ஒருக்க கன்னியாகுமாரி போயிருக்க கேரளா அதெல்லா தெருவே போனோ அதுக்கப்பற நா இன்ன வரைக்கும் போனதுல்ல தோழி ஆனா இப்ப பாத்தீங்கனா அதுல கண்ணாடி பாலம்னு ஒன்னு கட்டியிருக்காங்களா அப்பற திருவள்ளுவர் செல ஒண்ணு பெரிய செல கட்டியிருக்காங்களா இதெல்லா இன்னும் இப் டெவளப் பண்ணிருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் பத்து வருஷ மேல இருக்கும் இன்ன வரைக்கும் போக முடில அது ஒரு மன வருத்த இப்ப ரீசன்டா நடந்திருக்கது என்னன்னா கண்ணாடி பால அதுல தொங்கு பால மாரி கட்டியிருக்காங்க அந்த கண்ணாடி பாலத்துல பாத்தீங்கன்னா கீழ கடல் தண்ணி அலையிலா தெரியுமா அந்த மாரி தொங்கு பால மாரி இந்த வெளிநாட்டுகள்ல இருக்கிற மாரி இப்ப ஏதோ கட்டிருக்காங்க நா ரீல்ஸ்ல கூட பாத்துருக்க ஆனா இன்னோ அத போய் பாக்கல அது வந்து இவ்ளோ தூர போனுமேங்கற ஒரு டிராவலே நமக் கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதெல்லா எப்ப போறோ என்னன்னு தெரியல அது ஒரு மன வருத்தோ அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அ அந்த இது தெருவுல வந்து மகளிர் எல்லா குழுல இருந்தோ அப்ப ஒரு லோன் மாரி வாங்கிருந்தோ வாங்கிட்டு என்ன கணவர் மார்ட்ட எல்லா கேட்டு பிள்ளைகளுக்குல்லா ஆசப்பட்டு ஸ்கூல்ல அங்கங்க போயிட்டு வர ஊட்டி கொடைக்கானல்னா எங்க இருக்கு என்ன பிள்ளைங்க எல்லா கேபாங்க பாவ வந்து கணவர் எல்லா இருக்கிறப்ப பிரச்சன இல்ல அதெல்லா தங்கி எங்கியு அவராள வர முடியாது தோழி அவர நா தப்பு சொல்ல முடியாது அவரு வேல அந்த மாதிரி ஆனா கோயிலு குள இப்டித்தா போயிருக்காரு வைத்தீஸ்வரன் கோயிலு போலா ராமேஸ்வரம் போலா பிள்ளையார்பட்டி போலா இப்டி கோயில தா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கே டைம் எடுத்து அவர் வர்றது பெரிய விஷய அதுல வந்து நா இதுல வந்து ஊட்டி போலா கொடைக் கானல் போலா அவருக்கெல்லா வாய்ப்பே இல்ல அவருக்கு ஆச கதா ஆனா அது வந்து வேல பலு காரணமா அவ்ர்லா வர முடியாது இதனால ஒரு நாளு சண்ட போட்டு நாங்கல்லா என்ன பண்ணோ ஏது ஒரு அஞ்சு ஆறு குடும்போ இருக்கும் தோழி எல்லா மகளிர்லா லோன் வாங்கிருந்தோ மகளிர் குழுல முப்பதாயிருவா லோன் வாங்கியிருந்தோ இந்த கணவர்க்ள்ட்ட கேட்டோ அவங்கலா வரமாட்டோனாங்க இந்தாங்க ரெண்டாயிருபா காச புடி சாப்புடு என்னமோ பண்ணிக்கோ இந்தா புடி நாங்க நாலு நாள் கொடைக்கானல் டூர் போயிட்டு வர ஒரு ஏழு குடும்போ ரெண்டு காரு எடுத்தோ செலவு பண்ணு பத்தாயிருவாய்னாலு ஆ னாலு செரி போடு காச இருக்குது குடு நீ குடுன் ஏழு குடும்போ எல்லா சேந்து அவங்கவுங்க ரெண்டு பிள்ளைங்க எல்லா பத் தாவ்து பன்னெண்டாவ்து படிக்கிற புள்ளைங்க பெரிய புள்ளைங்கதா ஆறு கணம்பர் மாரு வரலை யாரோட வீட்டுக்காரு வர்ல தோழி நாங்க ஆறு பேரு பொம்பளைங்க அவுங்களோட புள்ளைங்க எல்லா போனோ நாலு நாளு எல்லா காச ஷேர் பண்ணோ ஒரு ஹோட்டல் போனோம்னா உனக்கு வேண்டியத நீ சாப்பிடு நீ காசு குடுத்துக்கோ எங்களுக்கு வேண்டிய நாங்க ஆட்ரு பண்ணுவோ சவப் காருக்கு மட்டு நாங்க எல்லா ஷேர் பண்ணிக்கிட்டோ அங்க போயி ரூமு எடுத் தும்னா அதுக்கு ஹோட்டலுக்கு ரூமுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டுடோ மத்தெல்லா அவுங்கவுங்க செலவு பண்ணிக்கிட்டோ ஆனா அந்த மாரி ஒரு லைஃபு வாழ்க்கையில்லா பாத் தீங்கன்னா இன்னு கொஞ்சோ நெறைய அதெல்லா நடத்திருக்கலாமோ பண்ணியிர்க்லாமோ நம்ம ஒரு தடவதா அத அனுபவிச்சோ இப்பந்தா அது அந்த ஒரு அனுபவம்தா கொடைக்கானல்னு போனதே அதுக்கப்புறோ இப்ப கொடைக்கானல்னா எங்க இருக்குன்னு தெர்ய அதாவது நெனச் போனோமேனு நெனச்சி இப்ப சந்தோஷப்பட்றோ ஏனா அதுக்கப்புறோ நெறைய பண்ணிர்க்கலா புர ட்சி பண்ணிதா போனோ அதெல்லா பாத்தீங்கினா வீட்ல சண்ட போட்டு புரட்சி அ த்தனை வீட்டுக்காரவங்கள்டயு சண்ட அந்த ரெண்டாயிருவா குடுக்லனா அது வுட்ருக்க மாட்டாய்ங்க செரின்னு கெளம்பி போயிட்டு வந்துட்டோ ஒரு புரட்சியாதா பண்ணோ உண்மையிலுமே சொல்ல போனா ஆனா நம்ம நெனைக்கிறோ இதாவது நம்ம புரட்சி பண்ணி இந்த அளவுக்காவ்து கொடைக்கானல் வுடு இது கூட திருச்சிய தாண்டாதவங்களா இருக்காங்க தோழி
கண்டிப்பா ம்
கூட போக முடியாம நாங்களாவ்து இதியாவ்து சொல்லி பெருமப்பட்டுக்கிறே இது கூட போக முடியாம இந்த ஊர விட்டு தாண்டாதவங்களா இருக் கிறாங்க சும்மா சாதார்ணமா ஒரு சமயப்புரம் போவுணுனா அது மட்டு போயிட்டு வந்தே அது கூட எப்பயாவ்தா போனே அந்த மாரிலா சொல்லயில அதுக் நம்ம பரவால்ல நம்ம நீ அங்க கூட போயிருக்கியா நால்லா பாத்ததே இல்ல அப்டிங்கில அதுக்கு நம்மளே பரவால்லப்பா என்னடா இது பாவோ நமக்கு கீழ இன்னு ப நெறைய பேரு அத தாண்டி வராதவங் ளா இருக்காங்க அதுக்கு நம்ம பரவால்னு இன்னு வாழ்க்கைல்ல இன்னு ஒரே ஒரு இது விமானத்துல எங்கயாவ்து ஒரு ஒரு இன்ன வரைக்கு போனதில்ல தோழி சாதார்ணமா எங்க அ க்கா தங்கச்சிங்க அவுங்கூட இப்ப தங்கச்சி இன்னும் போல எங்க அக்காக்காரி ஒருத்தி அவுங்க கூட போயிட்டு வந் டாங்க தோழி இன்ன வரைக்கு நாங்க விமானம் போனதே இல்ல எனக்கு ஒரு ஆச அதுல ஒரு தடவையாது பயணம் செய்து என்னோட பா பிறந்த அந்த பலன நா அடையணு அந்த ஒரே ஒரு ஆசை என் மனசுல இருக்குது அது என்னைக்கு நடக்கு என்னான்றத் தெர்ல என்னன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண ஆயிடுச்சு தோழி அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாண ஆகல என்ஜாய் பண்ணோ இன்னைக்கு திருமணம்னு ஒண்ணு வந்தோனே அந்த குடும்போ அவுங்க வீட்டுக்கார் பர்மிஷனோட வரையில முடியாது இனிம அவுங்க குடும்பம் அவுங்க குடி போனாதா இல்ல அவர் கிட்ட கேட்டு வந்தாதா நம்மளோட வரணுங்கற இதுல வந்துருச்சு
ஆமா
யோசிக்கறோ எம்மா இன்னு கொஞ்ச நாள் நம்ம அங்க இருந்து சொத்து ஊர் போயிருக்கலா அந்த ஊரு போயிருக்கலான்னு இன்னைக்கெல்லாம் எங்க பொண்ணு வருத்தப்படையில கஷ்டமா இருக்கு அடடா நம்ம இன்னு கொஞ்சோ நெறைய என்ஜாய் பண்ணி இருக்கலாமோ இப்டி தெரியாம போச்சு ஏன்னா அந்த குடும்பமா இருக்கு திருமணம்னு ஒண்ணு வந்து அந்த புள்ளைங்க அதுக்குள்ள போயிட்றாங்க நம்ம அப்டிதானே நம்ம அப்பா அம்மா அவகிட்ட இருந்தோ நம்ம கல்யாணம் ஆனோன்ன நம்ம கணவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டோ அப்ப அவுங்களோட நம்மளே எங்கேயு போக முடியாது
ஆ
இவுங்களும் கூட்டிட்டு போகல நம்மளும் போக முடியல அத சண்ட பண்ணி புரட்சி பண்ணிதா நானே போன இந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு நாலு நாள் கொடைக்கானல் பாத்துக்கோங்க அதுக்கப்புறோ பஸ்ல தெருவே ஒருத்தர் பாபுன்னு ஒருத்தர் எங்க வீட்டுல கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல அவரு பாத்தீங்கன்னா தெருவே பஸ்சு வச்சு அந்த ஊரு ஆளுங்கள் து ஒரு அம்பது அறுவது பேரோட கூட்டிட்டு போவாரு அதுல கன்னியாகுமரி இந்த முக்கடல் சங்கமம் ஆகுறது கேரளா கிட்ட அது என்னமோ ஒரு ஊர் சொல்லுவாங்க அங்க போனோ கேரளாகிட்ட அப்புறோ வரையில எதோ ஒரு ஊரு வழிய வந்து சுசீந்திரம் எல்லா போயிட்டு அப்டியே வந்தோ லாஸ்ட் ட்டா ஊட்டி வந்து வந்தது அப்ப போனதா அது ஒரு இருவது வருஷோ இருக்கு இந்த ஊட்டி சாரி கொடைக்கானல்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷோ இருக்கு அது அந்த அனுபவம் பாத்தா இப்டியே ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலா ஆனா இப்போதைக்கு பாத் பாத்தீங்கன்னா எந்த டூரும் நம்ம போற மாரி இல்ல ஐடியாவு இல்ல பொருளாதாரமு இல்ல நேரங்களும் இல்ல வயசு ஆகிட்டு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா ஆசைகள் நெறைய இருக்குது சேரி நம்ம போன வரைக்கு போ சந்தோஷோ நம்மளுக்கு இதுக்கு மேல போகாதவுங்களா இருக்காங்க அவுங்கள நெனைக்கையில மனச தேத்திக்குவ தோழி சேரி நம்மளாது பரவால இந்த அளவுக்காவது நம்ம பாத்துக்கிட்டோமேனு நா மனசுல ஆறுதல் பண்ணிக்குவ
கண்டி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க அந்த நம்ம டூர் போணுன்னாலே உடனே என்ன பண்ணிறாங்க ஒரு சாதத்த கட்டுறதுக்கு ஒரு புளி சாதமோ ஒரு லெமன் சாதமோ சப்பாத்தி அந்த மாரி கட்டிகிட்டு ஆ நம்ம சூஸ் சுற்றுலானாலுமே அதுதா உடனே செஞ்சு குடுப்பாங்க ம் ம்
பாருங்க இதே நீங்க ட்ரெயின்ல இதெல்லா சாப்பாடு எடுத்துட்டுப்போங்க அம்மா பசிக்குது அத எடுத்து குடுமானுங்க எடுத்து அந்த ட்ரெயின்ல உக்காந்தோ இல்ல வேன்ல உக்காந்து கார நிப்பாட்டிட்டு எங்கேயா சாப்பிட்டோம்னா ஒரு ஆசையா இருக்கும் காலங்காத்தாலே புளி சோறா பரவாயில்ல குடும்மா அப்டின்ட்டு வாங்கி சாப்டுங்க அடப்பாவி வீட்டல எல்லா சாப்ட மாட்டாங்க வெளியில வந்தா எல்லா சாப் ப்டுது பாத்தா அவ்ளோ ஆசையா இருக்கு அதுவு ஒரு இதுதா மனசுக்கு நிறைவு என்ன சொல்றீங்க ரொம்ப ஆமா தோழி
ம் ம் அ தோழி உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தோழி
ஆமா நன்றி வணக்கம் தோழி
ஆனா இந்த